ஹலோ
கேக்குதுங்களா
க்குது
கொஞ்சோ சத்தமா பேசுங்க
நா சத்தமாதா பேசுற இதுக்கு மேல சத்தமா பேசனா
சேரி சேரி இப்ப கேக்குது பொருள்
அது ஒண்ணு நல்லாவே இல்ல வெறு நாலே நாலு தூரி நாலே நாலு கட தா இருக்குது வெளிய இருந்து நம்ம உள்ளே போற வேணா பதினஞ்சி ரூவாதா ஆனா உள்ள போய் வளாட் ட்ரக்கெல்லாம் ஒன்னு ஓன்னும் நூத்தம்பது ரூவா வாமா
அன்னைக்கு நாம போனத விட நல்லா இல்லயே
ஆ துமே இல்ல சாப்பிடறதுகோ எதுக்குமே வந்து ஒரு கட கூட கிடையாது தண்ணி வாங்கற்கே ஒரே ஒரு கட தான் இருக்கு
ம் ம் இன்னிக்கு நான் வந்து ஒரு இது செஞ்சேன் இனி குலோப் ஜாமுன் நல்லா இருந்துச்சு
எதுக்கு இப்டி தேவயில்லாம பண்ற எப்படி மாவெல்லாம் கடைச்சிச்சு
இல்ல சும்மா கடைக்கு போனேன் அது மாவு இருந்துச்சா அப்புறம் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் வாங்கடான்னு சேரி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க ஒரு பாக்கெட் தான் செஞ்சேன் அத்த வந்தாங்க வந்து ஒரு முப்பது உருண்ட வந்திருக்கோம்
அவுங்களே பிடிச்சு தந்துயிருப்
இல்ல இல்ல இல்ல இல்ல நானாதான் எல்லாமே பண்ணேன் நானாதான் எல்லாம் பண்ணேன் அப்புறோம் அத்தைக்கே குடுத்துட்டேன் அத்த மாமாலாம் இங்க சாப்ட்டாங்க அது போக தம்பி வேர எனக்கு தம்பிக்கு ரொம்ப புடிச்சிச்சு போல அம்மா வீட்டுக்கு குடுத்துடு அம்மா வீ ட்டு கொடுத்துடுமா கேட்டு ச்சு அப்புறோம் தம்பிக்கு கொஞ்சம் போட்டு குடுத்துட்டேன்
ம்
து சூப்பரா இருந்துச்சு
இல்ல இன்னொன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல வேலைக்கு சொன்னாங்க
ம்
அப்படின்னு சொல்லி
ம்
நான் இன்னைக்கு அவுங்களுக்கு கால்ல கா கூப்பிட்றக்கே மறந்துட்டேன்
ம்
நானே இங்க பொருள்காட்சியில இருக்கும்போது அவுங்க காலே ஃபோன் பண்ணாங்க பண்ணிட்டு இந்தமாரி நேத்து சொல்லிருந்தாங்கல்ல அங்க வந்தா கூப்பற்றோம் இந்தமாரி வந்து எங்கனா கரெக்ட்டா எங்க சித்தி வீட்டுக்கு எதிர்பர பெட்ரோல் பங்க்கிட்ட
அ
கேஸ் கம்பெனித்தான் இந்த மாரி சும்மா கம்ப்யூட்டர்ல வேலை செய்ற வேல தானாமா காலல பத்து மணிக் போயி ட்டு அஞ்சர மணிக்கல்லா விட்ருவாங்களாமா
ஆ
ஆனா வந்து எட்டாயர்ரூவா ஒம்பதாயர்ரூவாதா தருவாங்களாமா. நா சொன்னே எனக்கு வந்து அக்கௌண்ட்ல காசு வரக்கூடாது அப்பிடின்னு சொன்னே நீங்க டெய்லியு கைல கூடியு வாங்க்கிலா
டெய்லி குடுக்கறதா?
டெய்லி கைல கூடியு வாங்க்கிலா இல்ல விகி வார வார கூடியு நீ வாங்க்கிலா
ஆ
அப்டின் சொன்னாங்க செரி செரி அப்பிடின்னே அப் ப அவங்க சொன்னாங்க மொதல்லயே இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு ஆன மாரி மூணு மாசோ வந்துச்சு அது க்கப்புறோ
ம்
கர்ப்பமாயிருச்சு நல்ல விஷயந்தான வர்றதில்ல இதுக்கப்புறமு ரெண்டு மாசோ மூணு மா சோ வருவாங்க
ம்
அதுக்கப்புற எங்களுக்கு ஆள் வேணும்ல அப்டி இப்டின்னு சொல்லிட்டுருந்தாங்க சேரி சேரி சே ரி அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க அப்பா என்ன பண்றாங்க அது இதுன்னு கேட்டாங்க
ம்
நா எனக்கு வந்து என்ன இருந்துதுன்னா எனக்கு வந்து நா அந்த பொண்ணுகிட்ட இன்னொரு பொண்ணு இப்ப ஆ முன்னாடி சென்னை போயிருச்சில்ல அந்த பொண்ணோட இது வாங்கி பாத்தம்போது அந்த பொண்ணு கரெக்டா ஒரு மாசோ கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஏப்ரல் ஏழாந்தேதி வந்து அக்சப்ட் பண்ணி
ம்
தேதி வந்துருச்சு அது
ம்
அதே மாரி நாங்க எல்லா பண்ணது இருவத்தி நாலாந் தேதி
ம்
இன்னு இருவத்தொன்னாச்சு இப்போ இனி இருவத் த்துநாலு இருவத்தஞ்சி இருவத்தஞ்சி தெரிஞ்சிரு வந்துச்சின்னா என்ன ஏதுங்கறது அது வரைக்கு பா க்கற இல்லனா அங்கேயே போயிறங்கிறே
சேரி
இது அந்த மாரி திரறக்கு ஒம்பது நாளு ஒம்பது ஆச்சி இல்ல அவங்க வந் து எனக்கு டேலி அக்கௌண்ட்ஸு எப்பிடி பில் போங் எல்லாமே சொல்லி குடுத்துருவாங்களா நா நெனச்சா அதுவு கத்துக்கிட்ட மாரி ஆச்சிதான
ம் நீ என் தங்கச்சி கிட்ட இது பண்ண சொன்னா அது வேற
இல்ல இல்ல குடு குடு எப்பிடி இருந்தாலு நம்மள எப்பிடி உடனே எடுத்துக்க மாட்டாங்க கண்டிப் ப்பா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிதா எடுப்பாங்க ஏன்னா இவ்ளோன்னு நீ சொல் ற அதுதா கண்டிப்பாக ஏதோ ஒன்னு இருக்கு அதுவு கண் அதே வந்து பி வியோதா கண்டிப்பா கம்யூனிகேஷன்
அந்த மாரி இல்ல இது வந்து நம்ம துபாய்ல ஒண்ணு கேட்டோம் அ
ஜிஈபி தான சொன்ன
ஆமா
ஆ அத நடிச்சி பாத்தே
ஆ
அப்போ எல்லாமே இருந்துச்சி அது அந்த கம்பெனிதா போட்டுருந்துச்சி அப்ப அந்த மாரி யுஎஸ் கால்ஸ்தா அத எல்லாமே நா பாத்துட்டே
ஆ
வந்தாலே கண்டிப்பா வந்து நம்ம எப்பிடி நம்ம ஆங்கிலம் பேசுறோ எல்லாமே அவங்க பாக்கதா செய்வாங்க லிமா வாரம் குடிக்க போறாங்க மாசம் குடிக்க போறாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது இருக்கு உடனே எப்பிடி எடுப்பாங்க
ஏ நாளைக் கே அந்த அண்ணா கேட்டு சொல்ட்டு அதுக்கப்புறோ என்னன்னு பாப்போ ஆ
ரெண்டு பேருதா எடுப்போ இப்போதைக்குன்னு சொன்னா கூடி பரவாயில்ல தானேங்கிறே ஆ ஏன்னா இதோட மூணாவது மாசோ வந்துட்டோ நம்ம எதுவுமே இல்லாம
நா ரெண்டு தா எனக்கு ஒண்ணுதா ஆகுது
எங்களுக்கு ரெண்டு மூணா
ஆ கருப்பு ஃப்ரெண்டுக்கு ஸ் சுண்ட காமத்தர் ப்ரெண்டுக்கு தா மூணாவது
ஆமா உங்களுக்கு எங்க ரெண்டு முள்ளு ரெண்டு
எனக்கு புடிச்சது ஏப்ரல்லதா
ஆமா ஆமா அப்ப எங்களுக்கு முடியல எங்களுக்கு புடிச்சது மார்ச்ல ஏப்ரல் மே மட்டு இதான
ஓகே சேரி இப்ப நா என்ன தெரியுமா இன்னக்கி எங்க அக்கா வந்து அவங்களு அக்காவு மாமாவு எடுத்து போகை பட மு ஒன்னு அமிச்சாங்க
ஆ அங்க சூழ் இருக்கற
ஆமா ஆமா அதுக்கப்புறோ வந்து க இது பண்ணாங்க முக தெரியற மாரி இது பண்ணாங்க அப்ப நா வந்து இது செஞ்சுட்ருக் க்கன வக்கிறேன்ட்டு வச்சுட்டே அவங்க வாய் ஒரு மாரி பண்ணிட்டு அவங்களு கட் பண்ணிட்டு விட்டுட்டே அதுக்கப்புறோ இப்ப வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானு கோவை புதருக்கு தா போயிட்டு இருக்கே அப்டின்னு வந்து அனுச்சிருந்தாங்க பாத்துட்டு விட்டுட்டே இன்னக்கி காலைல இருந்து நாங்க பேசுனது இவ்ளதா
இல்ல இப்போல்லா நல்லா பேசுறாங்களா இல்ல
இதுதா இதுதா இல்ல அது கல்யாணோ புதுசு குதானே அதனால அங்க இங்க சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லா போவாங்க போல இருக்குது அதனால சேரின்னு நானு விட்டுட்டே ஆ
இன்னக்கு சாப்பிட்றக்கு வந்துருக்காங்களா
ஆமா இன்னக்கி சாப்ட்டீங்கதா இருப்பாங்க போல நாளக்கி அக்காவு மாமாவு மட்டு இதுக்கு போறாங்க மூணாருக்கு
ஓ நாளைக்கே கிளம்புறாங்களா ஆ சரி சரி சரி போயிட்டு வர்டோ மூணார்லயு நல்ல மழதா
ஆ
எல்லாமே கிளைமேட்லா நல்லா இருக்குன்னு தா சொல்றாங்க மூணார்ல
ஓ சேரி சேரி
இல்ல இப்போ எங்க அத்த சொன்னாங்க இந்த மாரி காரோட்டி பாழ நீ கார் யார் கிட்ட போய் யாரு கிட்ட போ நீ கேட்டுட்டு இருப்பீங்க
ம்
நீங்க என்ன பண்ணுங்க ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு கார் நம்ம எல்லா நம்ம ஒரு மூணு பேர் சேந்து வாங்கலா
ம்
அது நீங்க எங்கய போயிடிச்சாலு சரி
ஏ அந்த ரேட்டுக்கெல்லா கார் கெடைக் கிமா
ஓ ரொம்ப பழய இதெல்லா கெடைக்கு நம்ம கத்துக்கெர மாரி இந்த மாதிரி அவுங் தெரிஞ்ச ஒரு பையனே வந்து இந்த மாரி தா விக்கிறாங்களா வாங்கிறது விற்கிறது தா அப்புற ரொம்ப கம்மிக்கில கண்டிப்பா வருந்தா
அதுக்கு நம்ம நல்லாவே ஓட்டி கத்திட்டு அதே ஆனா நாம எடுத்தன புதுசு வாங்கணுனு சொல்லல ஒரு மூணு லட்ச நாளு மூணு லட்ச இல்ல ரெண் லட்
இல்ல இல்ல அப்டிதா ரெண்டு லட்ச ஆஹா அது இல்லெங்குது இத மாரி முப்பத்தஞ்சாயிரம் வாங்குது ட நீ இ ஒன் தங்கச்சி எ தம்பி எல்லாருமே நல்லா ஓட்டி கத்துக்கோங்க
அ
அப்பற வந்து நம் நல்ல காரையு வாங்கிக்கலா இப்போதைக்கு நீங்க கத்துக் கோங்க நீங்கள் எங்கெ நாளு இடிச்சாலு சரி எதாலு சரி ஆ அப்போ பிரச்சன இல்ல இப்போ நீங்க காரே ஓட்டுறகே இல்லாம நீங்க அங்கே போ போய்ங்கப் நீ அவுங்ககிட்ட கேக்குறதுக்கு எல்லா யோசிக்கதா செய்வாங்க தர்றக்கே அன்னைக்கே இந்த பொண்ணு கிட்ட குடுத்து அன்னைக் இடிக்கிற போற மாரி இருந்து அதுக்கப்பறம் தர்றதே இல்ல அப்டி இப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சேரி பாக்கலா அதுக்கப்பற வேணா ரெண்லக் மூணு லட்ச குடுத்து நீங்க வாங்கிக்கோங்க
அ
அப்டினு
இது யார் இந்த இது குடுத்தது
எங்க அத்த அப்டி நிறுத்த எட இல்லனாலு அவுங்க சொந்த காம்பாத்த எட இருக்குல்ல எங்க அத்தையோடு தா வந்தது முடிக்கலா இன்னைக்குதா வந்து அங்க வீடு கட்டியாச்சு முக்கா வாசி வேல முடிஞ்சிச்சு
ஆ உங்க அத்தை வந்து வந்து இந்த படத்துல வர மாரி சல்லு சல்லு சல்லுனு எல்லா வே ல யூ முடிச்சிருது
சூரியவம்ச மாரி
உ என்னது உங்க அத்த புள்ள இப்ப வந்து உங்க அத்த புள்ள கார் கத்துக்கணுபோல இருக் காரு போலாது
இல்ல இல்ல எ கத்த புள்ள வந்து ஏழாயி ர குடுத்து கார் கத்துகிச்சு லைசன்ஸ் எடுக்கற்க்கு போயாச் சே லைசன்ஸு எடுத்தாச்சு
ஆ
ஆனா அது வந்து எப்பயுமே நம்மகிட்ட ஒரு கார் இருந்தா தா நம்ம ஓட்டி பழக நம்ம இது பண்ண முடியு
அது கரெட் தா ஆனா
அதுனாலதா வாங்கணும்ன்னு சொல்லுது இப்ப ஏழாயிரோ குடுத்து கத்துக்கிட்டோ இப்ப ஓட்ட தெரியல ஓட்ட தெரியல ஜயோ ஏழாயிர ரூபாய்க்கு கத்துக்கிட்டே ஒண்ணு ஓட்ட தெரியல அது ஓட்டி பழ னம்னோ நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கணு அத
ஆனா உங்க அத்த புள்ள வண்டி ஓட்டுறதே சரியில்ல தா இதுல எங்க போயுது அப்ப நீயு இல்லைன்னா வந்து
அதுக்குதா என்னங்குது எல்லாரு சேர்ந்து இந்த மாரி வாங்கி பண்ணுங்க அப்டிங்குது
கரெக்ட் தா ஆனா இன்னைக்கு எங்கேயோ வெளியே பாத்தனால இந்த இதெல்லா போட்டு பேசுனாங்க இதே நாளைக்குலா பாத்தா காசு குடுக்கறக்கு சங்கட பட்டு யாரு வாங்க மாட்டாங்க
ய பேசினா பேசிட்டு போட்டு அதுக்கிட்டே இருக்கிற காசு வச்சு அது எனன்னா பேசும் நம்மளு சும்மா சேரி சேரி
இப்போ உங்க அம்மா அங்க சரி சரி தா சொல்லு வீட்டுக்கு வந்த
இல்லல்ல எங்க அம்மால எதுவு சொல்லாது எங்க அம்மா எல்லா தலையே இடாது ஆ ஹ எங்க அம்மா தலையே இடாது அதுல எதும அது என்னங்குது எப்டியு உனக்கு தான ஃபர்ஸ்ட்டு கல்யாணோ நீ பண்ணக்கப்புறந்தான எ பிள்ளைக் பண்ணு சொல்லிச்சு அப்போ நா சொன்னே நா பண்றதுலா லேட் ஆகு அப்டினு லேட் ஆகுமா நா இப்பயே பேசி வச்சு நா வெயிட் பண்றதே உனக்காகதா இந்த சைடு நீதா பெரிய பொண்ணு உங்க வீடடு சைடு நீதா பெரிய பொண்ணு நீதா ஃபர்ஸ்ட் பண்ணனு அப்டின்னு சொல்லிச்சு லேட்டா பண்ணுவோ நீ ப்ப பன்னவேனு சொல்லிட்ருக்க மூண வருஷத்ல நாலு வருஷத்தில பண்ணிருவலேன்னு கேட்டுச்சு ஆ பண்ணிருவே அப்டினே நல்ல வேல மூணு வருஷோ நாலு வருஷம்னு சொன்னீயே நா நனைச்சே பத்து வருஷோ கழிச்சு பண்ணுவியோன்ட்டு பயந்துட்டே
நீ சொல்ல வேண்டியதான ஒரு இருவத்திஞ்சு இருவத்தி ஆறுல தா
ஆ அப் அப்பதா பண்ணுவே நா அதுதான் ஆ நான் பண்ணி நா பண்றன்னு வச்சிக்கோ
ஆ
மூணாவது மாசம் அந்த பொண்ணுக்கு பண்ணிருவாங்களா
ஐயோ ஐயோ சூப்பரு உம்
பெரிய பொண்ணு இருக்குமோது ஒனக்கு பண்ண முடியாது இல்ல ம்
நா என்ன கேக்கறே அவ்ளோ சம் பளம் அது இதுன்னு பண்றாங்க
இல்ல இல்ல சம்பளம் என்னன்னா இப்ப எல்லாமே பேசியாச்சி இன்னைக்கும் அவங்கல்லா வந்தாங்கன்னு சொன்னனா எல்லாமே ரொம்ப இதாயிருச்சி எப்படா அந்த மாதிரி தாட்டி உட்டர்லாம்
ம்
அந்த மாதிரி ஏன்னா அந்த பையனுக்கு ஒரே ஒரு அக்காதா அந்த அக்கா கூடி இன்னைக்கு வந்து இருந்துச்சி அதுவும் இதாதா இருந்துச்சி கல்யாணமாகி ஒரு பைய இருக்காங்க பையனுதா தூக்கிட்டு வந்துருக்காங்க அந்த பையனதா வந்து எங்க அத்த தூக்கிட்டு போயி அது இதுன் வாங்கி குடுத்துட்டே இருந்துச்சி சும்மா ஐஸ் வக்கறக்கு எல்லா பண்ணும் இல்ல
ஆ அதா இவங்க பணக்காரங்களும் இல்ல உங்க அத்தை ஏன் அப்டி விழுந்து விழுந்து பண்ணுது
பணக்காரங்க இல்லன்னா ஆ இப்போ வந்து வீடு வாங்க போறாங்க ஒரு மா என் பணக்காரங்கன்னா அப்டி வெளிய காட்டிக்கிற மாரி தெரியல ஆனா வந்து சொத்துலா இருக்கு அந்த மாதிரி எங்க அத்தைக்கு வந் து இப்போல இருக்காங்க ஒங்க அந்த மாரி வீடுவாங்க போறாங்க ஒரு நல்ல இதுலத இருக்காங்க காரு இருக்குது
ம்
ஆ பை பொண்ண கட்டி குடுத்தாச்சி பைய மட்டுந்தா இப்ப எல்லாமே உனக்கு தான வரும்
ஒங்க அத்தைக்கு ஈக்குவலா யாரு இருக்க முடியாது ஒரே நிமி சரி எங்க அப்பா கூப்பறாரு